பஸ்டாபிகப்
டே அடிப் நானு இப்பதா வந்துது ஃபோனு கட் பண்ணு கட் பண்ணுனேனா நீ பண்ணுவ அந் மேரி நாலா அந் மாரிலா பண் மாட்ட
நடிகாரா டே டே
என்ன ஆய்ச்சி உனுக் போய்ச்சா இப்ப
போலம் போலே
ஏ அப்ப நடிகிறே நீயி ஒராட்டி பண்ட்டு நீயே இந்மாரி ஆயிர்ற நா அப் ரெண்டு வாட் உனுக் பண்ண கூடாடா வேறாருக்னா பண்ணிண்ணு நானு நீதான்டா கட் பண்ணி வுட்றது எந்து மட்டா உந்து மட்டு நா கரெக்டா எடுக்குணு
உந்து நா எப்ப கட் பண்ணி வுட்டே
போனவாட்டி கூட ஒராட்டி சான்ஸு போயிச்சே
ஏய் சும்மா இர்ரா இது
இனிமேன் தான்டா ப்ளைன் சட் தா நானு போட்ணு ம் எத்தினி முச்சிக்ற அங்க இதோட
அம்
ஆ எத்தனாவ்ரா இத
ஆ
ஹலோ எத்தனாவ்தா
அது
ம் முடிய்து இது
அ அதா அவ் பேம் கேட்டா எத்தின்ரா முச்சிக்கிறேன்ட்டு
ம்
எவ்ளோ சொல்லிருப்பன்ற
லால் சொன்னே
ஆ
தெர்லியே
ஏழு சொன்ன
இப்ப எவ்ளோ முச்சுக்கிற
ஹரிஸ் இவ எத்தனி முடிச்சி வெச்சிருந்தா
ம்
அவனுக்கு எவ்ளோ எரநூறூவா ஆ
எத்தின் முச்சி வெச்சிருந்த
நா கம்மியாதா முடிச்சு வெச்சிருந்த ஹரிஸு பன்னாறு ஒரு அப்டேடு தல
ம்
ஆனா நம்ம நேத்து ஜூஸ் ல்ல உக்காந்து செஞ்சம்பாரு
ஆ நூறுபாய் இப்ப என்னாண்ட வாங்க வச்ட்டீங்கோ வியே கயித்த உட்டுரு ம்
என்னடா
ம்
அதே போல பைஸ் ஸ இருக்கணு அதே போல் நம்ம போய் உக்காரணு மஜ்ஜாவா இருக்கு அவ எதோ கேக்கவுட மாட்டறோனோ உக்காஞ்சா அவன எதுவு கேக்கவுட மாட்றாங்க பெட்டு மாரி இது அருமையா பத்துக்கலா ஆ போயி அருமையா பத்துக்கலா பெட்டு பெட்டு மாரிக்குது அது இன்னா கணக்க ஒரு ஜூஸ் குச்சிட்டா போது ச நா எ மாடு ஓட்ன்னு போற கயிறு எங்கிக்குது கரெட்டா சொல்லு இந்தெடத்துலயா ம் ம் ஆமா ம் கயிறு அங்க இக்குதா ஆ ம் ம் இது நம் நாயி தான இதக் கட்டு ஒன்னுமே தெரில மாடு நவுந்து வர்ணு சூப்பரா வர்துங்க அதுங்க
மாடா வெச்சுக்கிறீங்க
மாடு இல்ல பின்ன மூணு மாடு ஒரு கன்னுக்குட்டி ரெண்டு கன்னுக்குட்டி மூணு மாடு
ப்ராடா
ஆ
ஆடா
வெச்சிர்ந்தோ ஒரு எட்டு ஆ ஒரு ஆ ஒரு அஞ்சாறு வெச்சிர்ந்தோ வித்துட்டோ
ம்
குட்டி சின்ன சின்ன குட்டிங்கோ அதா குட்டி எல்லா போட்டாங்கோ அவுங்கோ குட்டி எல்லா போட்டு செரி அதுங்க பால் குடுங்க மாட்டுதா வி்த்துட்டோ குட்டிங்கள நாங்களே காப்பாத்தினோ இப்ப பால் அந்த ப பப்ஸ மாட்டுப்பாலு குட்த்து
ம்
குட்டி ரெண்டு பெரிய ஆடு
ம்
மீதி எட்டு சின்னக்குட்டி போயிருவானுவோ அவுங்கோ
கடாக்குட்டி எல்லாமே எத்தினி கடாக்குட்டி இக்குது
கடாக்குட்டி
பா நேருபைய அத வித்தீங்கனாலே வந்துன்போல துட்டே
ஆ
அத வித்தீங்கனாலே வந்துரு துட்டே
மருகயா தா எல்லா
மூணு வருஷ ரெண்டு வருஷத்துல வந்துறாத
ஆ
ரெண்டு வஷம் மாவ
கொஞ்சோ நாள் ராதுங்க ஓடி வந்தனால தா இந்தாஸ்
எட்டும் ஒரு எட்டு மாசோ ஒம்போது மாச ஆவ்
ஆமா பாட்டுபாடுமா
பத்து ஒரு ஆட்டுக்கு பத்தாயிரோ பஞ்சாயிரோ
நாங்க வி்க்கல மாட்டோ வி சாமி கீமி வுட்டு வெட்றது
எட்டு கிலோ தாண்டா ஒரு ஆடு ஒன்னு வாங்களலான்னு போனோ எட்டு கிலோ தா பத்தாயிர ரூாய்க கம்மி தரவே மாட்டன்ட்டா
அம்பா ஏங்யோ
பத்தாயிரரூவா குடுத்வாங் தெம அந்தூருல போய்ட்டு வங்கிவருவ மொண்டியா லோகாடி போயிட்டு வந்துத்தா தூக்கி வுட்டம் பாரு நைட்டா அவ ரெடியா முஞ்சு போச்சு அவர் கதை
ம்
ம் அவந்த ரீல்ஸ் பத்தன அதனால தா அவந்த ஸ்டோரி போட்ச்ச த அந்த பாத்தீங்கன்னால ரீலீஸ் பாத்த மாரி ஆயிடு ஒன் அவ்ந்த ஃபுல்லா ஒரு ஆ பாத்திருக்கே அத அவந்த ரீல்ஸ் எல்லாமே அதேத என்னவர்த வூட எது தூங்கது எல்லாமே போட்னே நா பாத்தது எல்லாமே அதேதா அவனு வர்து ஃபுல்லவே வேற ரீலீஸ் எதுவுமே வர மாட்டியுது ஒரு காமிடியா வர மாடியு ஒண்ணு வர மாட்டிது எல்லா ரீலிஸு போட்ட அதேதா வந்தது அதோட நா தூக்கி இதுமேல யார்கிட்ட யார்கிட்ட போய் போட்றதுனே நெட்டே வெயிச்சி
அதாண்டா ஃபீலிங்கா வருதா அதென்னானு தெரில அவருக்கு என்மோ
ஆ அவரு ரீபோஸ்ட் எல்லா பாரு இப்ப கூட அவ்ரு ஐ டி எடுக்க முடியா ஐ டி கார்டு கெடாது காலைல அஞ்சு பேரு எங்க அண்ணே சத்தி லோகேசு இவனங்கெல்லா கூட்டு வன்ட்டா நா கூட்னு வந்து ஐ டி எடுக்க முடிய நோன் நோண்டி பாத்தானுக அவனுகளு முடிலே ஐ டி தூக்கி வச்சிக்கிறே பர்மனென்ட்ட னானு அவ்னால என்னா பண்ண முடியு
ஆ
சின்னனுங்கிறா அவ ஒன்னு இங்க கூட வர்ல
ம்
அவ்னால சுத்தமா எடுக்க முடியாது
ம்
அந்த மாரி பண்ணி வச்சிக்கினானு
ம்கூ
ஒரே ஆளா வந்தங்க கால்ல இந்து கை வேற அடிப்பட்டிக்குது இல்னா அடிப்ப நா கை மேல கொம்பு வெச்சினு நச் ச்சிடுவே நானு அச்சிடுவண்டா போயிடு கிட்ட வந்தா அடிச்சிடுவன்டா எல்லா ஓடிவாங்க அத கம்முனு போயிருத பைக் ஏறி போயிட்டே அதோடு
ஆ நேத்து எத்தனமணிக்கு டா வந்திங்க அட பாவி நின்னுங்கன்னா வெயில்லா
எங்கதா
அரட்ட மாட்டேன்டா வேதன ஆயிடுச்சு சூரி ஒருத்தனுக்கு கை போறனா நித் நிறுத்தற மாரி போயிட்டு உக்காந்துள் அங்க போய் நித்திட்டு போய் ஏருற தம்பி தம்பி இல்ல பாஸ் சாரி ப்ரோ தோ பேங்குக்கு போறமாட்றான்டா டேய் அசிங்கமா போயிச்சி
யாக்ஹூ
அதா நா எத்தன வீட்ல வந்து சொல்லிட்டன்னே திங்காம பைக் குத்தா காலேஜுக் போவே இல்லியா வூட்லயே இருப்ப எங்கயு போக மாட்ட வீட்லயே இருப்பே ஆயிரமா ஃபீஸ் கட்டு நான் எக்ஸாம் எழுதிப்ப தரேனிறாங்கோ இப்ப ரெண்டு பைக் இருந்துச்சு தல ஒரு பைக் எங்க பெரியப்பா கிட்டேந்து எடுத்துட்டு வந்துட்டோ இப் பெரிப்பா பல்சர் அது ஸ்கூட்டி எல்லா வச்சிருங்கிட்டு ஒரு பைக் பயசு ஒன்னு இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டோ அத ஸ்ப்ளெண்டர்
அ
ஸ்ப்ளெண்டர் குடுங்கன்ன இல்ல திங்காமன் தரேன்னாங்கோ பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவ பெட்ரோலுக்கு என்னமோ பண்ணிக்கிற பெட்ரோல் டெய்லியும் வசூல் அடிக்கணு காலேஜ்ல பசங்கலாண்ட
அடு டேய் இந்தமாரில்லா இருந்தா வேலைக்காகா ஆனா ஒரு நூறுவாய்க்கு போட்டா ரெண்டு அடி போயிட் வராதா
ஆ ஆறு லிட்டர் போட்டா போயிட்டு வந்துரு ஒருவாட்டி அதா நூரூவா போட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு நூறு ரூபா ரெண்டு நாளைக்கு நூறு ரூவா போடணு
அ
தர்ர காச செலவு பண்ணக்கூடாது சேத்து வைக்கணு
ம்
பெட்ரோலுக்கு கேக்கூடாது
நம்ம மேல பைக்க எடுத்தாந்திருவியாப்பா
அது காடி பெட்ணுவ என்ன பண்றது தல வெறுப்பாவுது தல வெயில்ல நிக்க முடியல கிர் சூரி அப்படியே வேத்து ஊத்து துங்க அந்த ஃபேன்டுக்கு அந்த சொக்காக்கு அப்பா
ம்ஹும் நாங்க போனா பாய்கடயாண்ட அந்த மாரி நீயே எதுன்னா கார பூசிய எதாது எடுத்து வந்து குடுத்துடு டா நீ கேடி பாய்
ஆ
அததா அததா மாத்தி குடுத்தார மாத்தி குடுத்துட்டா வந்தா அந்த கேங்கடி துணி தைக்கலன்னு ம்மா அந்த கேரன கேட்டே பாரு எப்பா
ஆ
அதா நொந்தே போயிட்டா யோவ் போயா உனக்கு தைக்க முடியா துணிய போயா எத்துனு போய் எத்துனு போயிடுயா ஒயுங்கான்டா அந்தாலு நெச நெச நெச நெசன்னு நின்னுபாரு அதெல்லா சொல்ல கூடாது அது நெசன நெசனன்னு இருந்ததா ஆள் டென்ஷன் ஆயிப்போச்சு
ம் எந்த எத்துல நம்ம கட்டஷ்டு வருமே அந்த சந்தா
அ அந்த சந்து அ கேக்கல அவ ஊட்டு மேல போய் திருப்ப அந்தனம்பாரு அவங்கூட்டு முன்னால போய் போய் திருப்பிட் வண்டிய அ அஞ்சு வாட்டி
அ
அதுகெல்லா கேட்டனா
ம்
டைலர் மிஷின்லா தூக்கி ஒச்சிட்டு போயிடுவே அன் சொல்டே ஒரு அத்
அ
யோ நீ ஏய்யா என்னாண்ட வந்த ஏ போய்டு அப்படியாதா வந்தன்னா உங்களுக்கு தைக்கதேல்ல உனக் தச்சு குடுக்குதில்லனா அதோட காச காச க அக்கவுண்ட்லதா இக்குது என்னா பண்ணனு இப்போ சொல்லுன்ட் அது எதோ வேற ஏதது கடில அனுச்சு விடு சொன்னா கடியில ப பகத்து கடில அனுச்ச வுட்டு ட்ட
அ
பொரம ஆனும்ச்சு உட்டா எல்லா வந்துனே ந்து பாட்டுலா வேறப்பார்றாரு இந்திகார பாட்டு
பாட்டு
கலாய்கிறாரா பாட்டும் பார்றாரு
அவுரா
ஒரு சிக்குன் குத்தா நேத்து
ஆ
எல்லா அதுக்கப்ரோ ஏத்தினு தா ந அரந்தா சத்தினாதா ஏத்தினு வந்தா நீட்டா எத்தனுந்துஏ கூட்டன்ட விட்டா அவள்தா நீ போய்டு இங்கிந்து த அரவிந்த் ஆய்ந்தாளுதா அவோ என்னாதா பண்ணருதுனே தெரில அதுக்கப்ரோ பேசி கீசி மருபடி கூப்டு போய் பாலாஜி கடைல விட்டு விட்டுருப்பாங்க கன்பாரம் விட்டாண்ட விட்டுருக்க மாட்டா
ஆ
நாம்பிக்கமா
எங்க சிங்கமா
போலா நீளே இல்லியா
எங்கா
கால்ச்சிக் போலன்னீங்கோ
யார்ரா சொன்னது அ
இங்க நீங்க வரமாடிங்லா அப்ப நாங் போட்டுமா
யார்ர
ஆ
யார்ரா போரீங்க நீங்க
பிள்ள எல்லா ஓகேணிச்சி
ஏது புல்லிங்கோ
எ பெஞ்சுல ரெண்டு மூணு
ஆ
முன்னாடி பெஞ்ச்ல ரெண்டு
பிரேம் போன்னு அதுல
பிரேம்ஜி பிரேம்ஜி பின்னால ஒரு ரெண்டு அல்தா பேகி புச்சுமா ஒரேவலி நீ ண் வண்டி
சரி பத்தாய்ச்சு பண்ற இரு ரிட்டரன் அப்டியேரு
ந வா ஆப் கய்த்ல குத்துவ ஓடு நா பண்றெது
ஆ